ஹலோ ஹலோ கேக்குதா ஆ இப்ப கேக்குதா ஆம் உம் சொல்லுங்க சிஸ் நீங்க சமைப்பீங்ளா
ஆ நா வந்து எப்டின்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாரிலா சமைப்ப நைட் டே வந்துச்சுன்னா கொஞ்சோ ஸ்பெஷலா பிரியாணி பண்றது அந்த மாரி பண்ணுவ பட் ஆனா வந்து ரொட்டினா இந்த கொழம்பு வைக் க்கிறது அந்த பண்ண ஆ பண்ணுவ சிஸ்டர்
ஓ யா ஓகே ஓகே தயவ பண்ணிருவீங்ளா இல்ல சாவக ப்ப கேரன்
இல்ல எனக்கு எனக்கு என்னைக்காவது தோணுச்சுன்னா அந்த சண்டே மட்டு பண்ணுவ மத்த சண்டேல்லா அம்மா வந்து பண்ருவாங்க நா கொஞ்சோ யூடிப் பாத்துட்டு அப்றோ நானே தனியா தா பண்ணுவ ஆனா ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு வாட்டி தனியா பண்ணிருக்க
உம் சூப்பர் சிஸ்டர் நா இன்னு பண்ணதுல்ல
பண்ணதில்ல
ஹ நா தனியா பிரியாணி பண்ணதுல்ல ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன் அம்மாக்கு பெரிய
ஆஹ் உங்க மாமியயார் பண்ணுவாங்களா
ஆஹ் மாமியார் பண்ணுவாங்க
உம் ம்
உம் ம்
செரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவன் சொன்னீங்கல்ல அது எப்டி பண்ணுவீங்க சிப்பி எதாத் சொல்றீங்ளா
ஆஹ்ம் ஃபஸ்ட்டு ஆனியன் அப்றோ டொமேட்டோ இது ரெண்டயு கட் பண்ணி வெச்சுக்கணு ஆஹ் ஆனியன நல்லா வதக்கிட்டு டொமேட்டோவு அது கூட சேத்து நல்லா வதக்கிட்டு அது அது கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சோ போட்டுக்கணு பட்டரு அதுக்கப்பறோ நம்ம ஆஹ் இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு அப்பறோ வந்துட்டு இது உம் பட்ட, கிராம்பு, ஏலக்கா எதாது ஒன்னு ஒன்னு ஒன்னு போட்டுட்டு உம் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி ஆனியன் டொமேட் இது ரெண்டயு போட்டு ஆஹ்ம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ இஞ்சிபூண்டு பேஸ்ட் போட்டு அதையு வதக்கிட்டு மொத்தமா அரச் வெச்சுக்கணு மிக்ஸில ஆஹ் அதுக்கப்றோ அந்த பேஸ்ட்ட வந்து ஆஹ் ஆற வெச்ட்டு
ஹலோ ஹலோ ஹலோ